ஹலோ
ம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஓ நல்லா இருக்கேங்க வேலையெல்லாம் முடிஞ்ச்சா என்ன பண்றீங்க
வேலயெல்லாம் முடிஞ்சதுங்க நானு நீங்க கூப்ட்டு இருந்தீங்ளா ஒரு அர மணி நேரத்துக்கு முன்னாடி கூப்ட்டுருந்தீங்ளா
ஆமாங்க
நானு எங்க போயிருந்தேங்கன்னா கொழந்தைய கொண்டு வேன் ஏத்தி விட போயிருந்தேங்களா அதுல லேட் ஆயிடுச்சி அப்புறம் தா வந்து பாத்தே
ஓ கொழந்தைங்கலா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களாங்க
ம் போயிட்டாங்க
சேரி சேரி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீட்ல என்ன செஞ்சீங்க
இன்னைக்குங்க சாம்பார் சாதம் தாங்க நீங்க என்ன செஞ்சீங்க
நானும் இன்னைக்கு சாம்பார் சாதம் தாங்க ஆனா கூட பொரியலு அப்புறம் கொழந்தைக்கு வந்து ர ரச சாப்பாடும் இன்னொரு கொழந்தைக்கு வந்து தயிர் சாப்பாடு செஞ்சி குடுத்தேங்க
ஓ அப்டிங்கிளா சேரி சேரி நா வந்து நீங்க ரெண்டு பேர் தனித்தனியா செஞ்சீங்க அந்த மாரியலா நா செய்யறது இல்ல நா ஒரே சமையல் தாங்க காலையில டிஃபனும் இல்ல சாப்பாடு மட்டுந்தா எதோ ஒரு நாள் மாவு இருந்தா மட்டும் காலையில தோச சுடுவன் இல்லைன்னா காலையில சாப்பாடே தாங்க
பரவால்ல பரவாலைங்க ம் அப்புறங்க என்ன தீபாவளி வேற வரப்போவுது என்ன துணியெல்லாம் எடுத்தாச்சிங்ளா கொழந்தைங்களுக்குலா
ஆ எடுத்தாச்சிங்க நாங்க வந்துங்க தீபாவளிக்கு தாங்க ட்ரெஸ்சு எடுப்போ கொஞ்ச காஸ்ட்லியா மத்த பொங்களுக்கு அந்த மாரியலா ட்ரெஸ் எடுக்க மாட்டோ தீபாவளிக்கு அப்புறம் கொழந்தைங்க பொறந்த நாள் வந்துச்சின்னா அப்ப எடுப்போங்க தீபாவளிக்கு மட்டும் கொஞ்சோம் ரொம்ப காஸ் டிலி எடுப்போம் நீங்க
ஆ நானும் தீபாவளிக்கு நல்லாதாங்க எடுப்பே போகணுங்க இங்கயும் பர்சேசிங்கலா பண்ல போயி கொழந்தைங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு எடுக்கணு வீட் சிலர் உத்துக்கோணும் அதுக்கப்புறம் மாமியார் மாமியார்யோட அம்மாக்கு அப்ரோ தம்பிக்கி அப்புற என் தங்கச்சி கொழந்தைகளுக்கு தங்கச்சிக்கு எல்லாத்துக்குமே எடுக்கணுங்க ரொம்பவே பக்கத்துல வந்துட்டு இருக்கு கலெக்ஷன்ஸ்லா போயிரு நனச்சிட்டேதா இருக்கு சீக்கிரப் போயிட்டு வரணுங்க நீங்க எல்லாத்துக்கு எடுத்துடேன்னு சொல்ட்டீங்களா எடுத்துட்டீங்ளா
உம் நாங்க போன வரந்தாங்க போய் எடுத்துட்டு வந்தோ அது என்னங்க செலக்ட் பண்றக்குள்ள ஒரு நாளே ஆயிடுச்சிங்க காலேல போனா காலைலே நேரத்லேயே போயிட்டோ பத்து மணிக்கெல்லா உள்ள கடக்குள்ள போயாச்சி சாய்ங்காலோ எட்டு மணிக்கு தாங்க வந்தோ
கூட்டோங்ளா நல்லா
கூட்டம் இருந்துச்சிங்க அனா உங்க எங்க பொண்ணு பையனுமே செலக்ட் பண்றதுக்குங்க பொண்ணு தாங்க செலக்ட் பண்றக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் எடுத்து செலக்ட் பண்ணி அவ் அவ போட்டு பாத்துட்டு அவளுக்கு அது புடிக்கல இது புடிக்கல அது வேண்டா இது வேண்டாம்னு அவ செலக்ட் பண்றக்குதாங்க ரொம்ப நேரோ ஆச்சி
ஆமாங்க புள்ளைங்க சொல்லவா வேணு செலக்சன் பண்றதுக்கு நீங்களே சொல்லுங்வாட் நம்மளே வந்து எத்தன இது பாப்பப் இப்ப இந்த புள்ளைங்க சொல்லவா வேணு
ஆமாங்க நீங்க தீபாவளி பண்டிகை எப்டி கொண்டாடுவீங்க
நாங்க என்ன பண்ணுவோ காலேல எந்திரிப்போங்க நாங்க முந்தனத்து நாளே வந்து ஆ டிரஸ் வந்து ரெண்டு ட்ரெஸ் எடுத்துருவோ கொழந்தைகளுக்குமே செரி நாங்க எங்க அப்பா வீட்ல இருக்கும் போது செரிங்க இப்பயுமே செரிங்க ரெண்டு டிரெஸ் எடுத்துட்டு முந்தனத்து நாள் மூணு மணிக்கே எல்லாரு குளிச்சி ரெடி ஆயி எல்லா இது பண்ணிட்டு நைட்ல இருந்து வெடிக்க ஆரமிச்சிருவோங்க பட்டாசெல்லா நைட்ல இருந்து இது பண்ணிட்டு வெடிக்க ஆரமிச்சி எல்லா பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்ரோ காலேல நேரத்துல எந்திரிச்சிருவோங்க நேர நேரத்துல எழுந்திரிச்சு நல்லெண்ண வச்சு தலைக்கி நல்லெண்ண வச்சி நல்ல குளிச்சிட்டு அதுக்கப்ரோ புது துணியில வெச்சிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சரவடி இருக்கு பாத்தீங்ளா புல்லா லென்த்துக்கு அந்த சரவடி வைப்போங்க அதெல்லா ஞாபகம் வருது அ இப்டிதாங்க கொண்டாடுவோ கொழந்தைங்களுக்கு இப்படிதா இருக்கு எங்க இப்பத்துக்கு நம்மளுக்கு எங்க கொண்டாட முடியுதுங்க அந்த கொழந்தையோட முடிஞ்சிங்க நீங்கங்க எப்டி கொண்டாடுவீங்க
நாங்களு அப்டிதாங்க நாங்க முந்தன நாள் வந்து ஏ சாய்ங்கால நேரௌ பட்டாசு வெடிப்போ அனா புது ட்ரெஸ் எல்லா போட மாட்டோங்க எப்பவு போல நார்மலா இருப்போ வீடுயெல்லா கிளீன் பண்ணி எல்லா எல்லா வேலையு செஞ்சிட்டு நாங்க நைட்டு அனா பட்டாசு வெடிப்போ பட்டாசுதாங்க தீபாவளினாலே ஹைலைட்டு அது எவ்ளோ காசு வந்து பட்டாசுக்காகதா செலவு பண்றாங்க எல்லாருமே என்ன தெரியுங்ளா இந்த தீபாவளி வந்தாலே போட்டி போட்டுட்டு நா தா அதிக வெலைக்கு பட்டாசு வாங்குன அதாவது ஒரு தற்பெருமைக்காக அதிக காசுப் பட்டாசுலதாங்க செலவு பண்றாங்க அந்த புவனஸ் தருவாங்க பாத்தீங்களா தீபாவளிக்கு தானே போனஸ் தருவாங்க நெறைய பேருங்க அந்த போனஸ் கஷ் கஷ்டப்பட்டு வருஷ முழுவது ஒழைக்கிற காச இந்தப்பட்டாசு வாங்கி நெறைய பேரு செலவு பண்ணுவாங்கள அது ரொம்ப எனக்கு புடிக்காத விஷியங்க
ஆமாங்க இப்ப பாத்துட்டீங்னா அதுல கெமிக்கல் இருக்கு நம்மளுக்குமே ஆது அப்புற இந்த நாய் தெரு நாய்க இப்ப பெட்ஸ் அனிமல்ஸ்லா வந்து ரொம்பவே கஷ்டப்படுங்க வீட்ல வளத்தறதாகட்டு ரோட்ல இருக்கறதாகட்டும் விலங்குகள்லா ரொம்ப பயப்புடும் ஆனா இருந்தாலுமே அது கொழந்தங்களோட ஆச நம்ம பாரம்பரியமா பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் நம்ம பட்டாஸ் வெடிச்சு நம்ம இது பண்ணிட்டுரு இப்ப கெமிக்கல்ஸ்லா ஜாஸ்தியாவே இருக்கு நா இல்லேன் சொல்லல ஆனா இ இருந்தாலுமே நம்ம பாரம்பரியமா பண்ணிட்ருக்கோ அத விட முடியாதுல்லங்க தீபாவளினா அது ஒரு பண்டிக நம்புளுக்கு
நீங்க சொல்றது கரெக்ட்டு தா பட்டாசு வெடிக்கிலா ஆனா இப்ப வந்து இயற்கை ரசாயன கலக்காம இயற்கை முறைல பட்டாஸ் தயாரிக்கிறாங்க அதாது அதிக புகை வராம அதாது காற்று மாசுபடாத அளவுக்கு குறைந்த இதுல வந்து தயாரிக்கிறாங்க கொஞ்சோ வெல ஜாஸ்தியாருக்கு எல்லாருமே வந்து அந்த பட்டாசு வாங்கி வெடிச்சம்னா நம்ம அதிக காசு செலவு பண்ணி காத்து வந்து ஃபுல்லா மாசுபடுத்துவக்கு பதுவா நம்ம குறைவான ஒரு அளவுக்கு பட்டாசு வாங்கி நல்லதா வாங்கி காத்து மாசு ப்படாத அளவுக்கு நம்ம பட்டாசு வெடிச்சன்னா இயற்கையு காப்பாத்தலாம்லங்க
கண்டிப்பாங்க நீங்க சொல்றது உண்மதா இப்ப பாத்துட்டீங்கன்னா வந்து நீங்க சொல்ற மாரி ஆர்கானிக் முறைல வந்து இப்ப இயற்கையா வந்து இது பண்றது நல்லதுதாங்க இப்ப அந்த இங்க ஓல பட்டாசுல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதலா இயற்கை தானங்க பேப்பரு எதுவுருக்காது நம்மல்லா வெடிக்கும் போது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்ளா ஓல பட்டாசு
அ கேள்விப்பட்டிருக்கே நீங்க வேற நான் சின்ன வயசாருக்கும் போது அதிகமாவே அந்த ஓல பட்டாசு தாங்க வெடிப்பே எனக்கு பட்டாசு வெடிக்கறது ரொம்ப புடிக்கும் எங்கப்பா நெறைய வாங்கி தருவாரு சின்ன வயசுலே எல்லா பட்டாஸ் வெடிச்சி முடிச்சுட்டு அடுத்த நாள் தீபாவளி முடிஞ்சு கூட அந்த ஓல பட்டாசு வெச் சிருப்பே அததாங்க நா அதேகமா வெடிப்பே எனக்கு ரொம்ப புடிக்கும் அந்த பட்டாசு வெடிக்கறக்கு
ஆமாங்க அ எனக்கு அந்த பட்டாசே புடிக்க பட்டாசு புடிக்குங்க ஆனா நான் வெடிக்க மாட்டங்க சின்ன வயசுலந்தே அப்டிதா எனக்கு பழக்கோ எப்பிடின்னா இந்த கம்பிமத்தாப்பு இந்த மார்லா புடி புடிப்பங்க ஆனா என் தங்கச்சி ரொம்ப பட்டாசு வெடிக்கிறக்கு ரொம்ப புடிக்குங்க அவ எல்லா பட்டாசு வெடிப்பாளுங்க எனக்கு வாங்கி குடுக்குற பட்டாசெல்லா அவதான் வெடிச்சிருக்றாளுங்க இதுநாள் வரைக்கு நான் சின்ன வயசுலேர்ந்து வெடிக்கிற பட்டாசு நா தொட்டதே இல்லிங்க ஆனா பட்டாசுனா புடிக்குங்க செரிங்ளா ஆனா வந்து வெடிக்கிற பட்டாசு நா தொட்டதே இல்லிங்க அதுக்கப்பறம் எனக்கு புடி என்னன்னா எனக்கு வெடிக்கறக்கு தோணவே தோணாதுங்க அ சங்கு சக்கரம் புஸ்வானம் அந்த மாரி வெப்பங்க அதுமே இப்ப சுத்தமாவே இருக்கறதில்லிங்க
சேரி செரிங்க நாங்க வந்து தீபாவளிக்கி பட்டாசு வெடிப்போ அப்புறம் நீங்க சொன்ன மாரி தீபாவளி அன்னக்கி எல்லா நேரத்துலே எந்திரிச்சு நல்லெண்ண வெச்சு தலை குளிச்சுட்டுங்க கோயிலுக்கு போயிட்டு வருவோ கோயிலுக்கு போயிட்டு வன்ட்டு அ பட்டாசு வெடிப்போ அத மாரி நீங்க சரவெடிதா வெப் போ ஏனா நம்ம கொஞ்சொ இருட்டானதுக்கப்பறந்தான் இந்த கம்பி மத்தாப்பு சங்கு சக்கரலா வெச்சா அழகாருக்கு இப்ப வெளிச்சமாயிடுச்சுன்னா இந்த வெடிக்கிற பட்டாசு மட்டுந்தா வெப்போ வெச்சுட்டுங்க கோயிலுக்லா போயிட்டு வன்ட்டு அப்புற நாங்க அன்னக்கி தீபாவளி அன்னக்கி நான்வெஜ்தாங்க செய்வோ ஏன்னா எல்லாரு நாங்க எங்க வீட்லயு கொண்டாடிட்டு அம்மா வீட்டுக்கு போவோ தங்கச்சி எல்லா வருவாங்க சொந்தக்காரங்கல்லா அதனால அன்னக்கி நான்வெஜ்தாங்க செய்வ நாங்க
சேரி சேரிங்க நாங்க காலைல எந்திரிச்சி எல்லா பண்ணிட்டுங்க வீட்ல அம்மாங்க வந்து அப்பங்க அம்மாங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வட பாயசத்தோட சமைச்சு சாம்பார்லோட சாப்ட்டு சாமிக் படைச்சு வீட்டில சாமி கும்புட் டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்பறோ மதியானோ என்ன பண்ணுவோ சொந்த பந்தமெல்ல வருவாங்க அவுங்கள கூப்ட்டு எல்லாமே பண்ணுவோ கூப்புடுவோ அவுங்க நா ஒன்னா நாங்க அங்க போவோ இல்லாட்னா அவுங்க வீட்டுக்கு வருவாங்க வந்துட்டு நல்லா சமைச்சு நாட்டுக்கோழி அப்பறோ மட்டன்னு இந்த மாரி எடுத்து சமைச்சு சாப்டுவோங்க இப்டிதாங்க தீபாவளி ஆ தீபாவளி நோம்பின் பக்கத்துல வந்தாலே நம்மளுக்கு அவ்ள ஒரு புத்துணர்ச்சி ஆயிரு வீடெல்லாம் கிளீன் பண்றது எல்லாமே பண்ணுவோ இல்லைங்களாங்க
கண்டிப்பாங்க அப்பறோ தீபாவளிக்கு ஸ்வீட் செய்வோ நாங்க ரொம்ப அதிகமா செய்ய மாட்டோ நாங்க குலோப் ஜாமுன் மட்டு செய்வேங்க மத்தபடி எல்லாமே கடையில தா வாங்கிக்குவோ மைசூர் பா லட்டு அந்த மாரி எல்லா கடையில வாங்கிக்வோ குலோப் ஜாமுன் மட்டு வீட்ல செய்வோ
சேர் சேரிங்க ஓ குலோப் ஜாமுனா சேரி சேரிங்க எனக்கு ரொம்ப புடிக்கு குலோப் ஜாமுன் இப்பதா மிக்ஸுதானங்க எப்பயுமே மிக்ஸுதா இல்லைங்களா எனக்கு ரொம்ப புடிக்குங்க அப்றோ என்ன பண்ணுவோன்னாங்க ஈவ்னிங்கா வந்து கொழந்தைங்களுக் கிலா வெடிக்கிறதுக்கு பட்டாசு எல்லா வந்து மறக்கவே முடியாதுங்க அது சின்ன வயசுல இருக்கு போது ஓகேங்க இப்பெல்லா வயசாயிடுச்சு எங்கெங்க அடுப்பு கிட்ட நம்மளுக்கு நிக்கறக்கே சிரியா இருக்குதுங்க இந்த வே நோம்பின் வந்தா ஒரு நைட்டி போட்டுக்குவோ நைட்டி போட்டு உக்காந்துட்டு அ ஏதாவ்து வேல செஞ்சுட்டே இருப்போ காலையில எழுந்திரிச்சதுல இருந்து கொழந்தைங்கள கிளப்பி வுடுறதுலருந்து நைட்டு தூங்க வைக்கறதுல இருந்து எல்லாமே நம்மதா பாக்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா
ஆமாங்க அன்னைக்கு வந்து அவுங்களுக்கு யாராருக்கு என்ன புடிக்குமோ அந்த மாரி சமைச்சு குடுப்போ ஸ்வீட்டு கடையிலந்து வாங்கி இதோ வர சொந்தக்காரங்கலா வந்தா ஸ்வீட்டு தருவோ இப்டி எல்லாரு ஒன்னா சேந்து சந்தோஷமா சாப்ட்டு கொண்டாடுவோ அது ஒரு நாள் அப்றோ ஈவ்னிங் வந்து மீதி இருக்கிற பட்டாசலா ஃபுல்லா வெடிப்போ அடுத்த நாள் கொழந்தைக்கி ஸ்கூலுக்கு கலர் ட்ரெஸ்ஸு போட்டு போவாங்க அதோட தீபாவளி முடிஞ்சுது ஏங்க
ஆமாங்க நம்மதா கஷ்டோ எப்பயு போல நம்மளுக்கு ஒரு நைட்டி போட்டுட் பேசாம உக்காந்து நம்ம பாட்டுக்கு இது வேணு சேரிங்க பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருப்போ சேரி வைக்கிட்டுங்களா
அ சேரிங்க